ஹலோ ஆ வணக்க தோ வணக்கம் தோழி
ம் தோழி நம்ம தொடர்ந்து பேசலா தோழி
ஆ பேசலா
அதுக்கப்புற வந்து உங்களுக்கு என்ன ரொம்ப டிஃப்ரெண்டா உணவுல வந்து என்ன டிஃப்ரெண் டா செய்வீங்க
ரென்ட்டானா இ இப்ப கொஞ்ச நாள பன்னீர் செய்றே நானே பன்னீர் ரெடி பண்ணி கடைல வாங்குறது இல்ல நானே பன்னீர் வாங்கி இது பாத்தே பால் வாங்கி பன்னீர் ரெடி பண்ணி பன்னீர் செஞ்சு குடுக்குறே பசங்களுக்கு ஏன்னா பன்
அது பால் வாங் ம் சொல்லுங்க நா அதனாலதா பா வாங்கி அவன்னுங்களுக் பன்னீர் கேட்டுந்தா இருக்காங்க எ பசங்க சின்ன பசங்களா இருக்கற்துனால எதாச்சு ஆயிட போது அப்டின் சொல்ட்டு அத குடுக்காமையே இருக்கறே
ம் ஆ இல்ல நல்லாதா இருக் கு பன்னீரு ப்ரோட்டீன் இருக்குல்ல அதுல அதனால பால் ஒரு லிட்ரு வாங்கிட்டு வந்து நம்ப பால் சூடு பண்றோ பால் ஒரு கொதி ரெண்டு கொதி வந்த பின்னாடி அ லெமன் வந்து ஒரு லெமன் பிழிஞ்சு அது வடிக் கட்டி எடுத்து ஊத்துனாங்கன்னா நம்ப அந்த திரித்திரியா வந்துரு பால் ஆ திரியான ஒன்னே நம்ப அத வந் து ஒரு வடிகட்டில வடிகட்டிட்டு ஒரு காட்டன் துணியில வந்து அ ஊத்தி அத வந்து நல்லா தண்ணி அது நம்ப கை வெச்சு பிழிய கூடாது அதுவே அந்த ஓ மூட்ட மாதிரி ஆ மூட்ட மாதிரி கட்டிட்டு இந்தே கல்லு இருக்குதுல உருள கல்லு சின்னது இடிக்கிற கல் வெச்சிட்ருப்போ அத அந்த வெயிட்ட தூக்கி மேல வெச்சுட்டோனா அந்த தண்ணியெல்லா கீழ ட்ரை ஆயிருது ட்ரை ஆனா பின்ன நம்ப ஃப்ரிட்ஜ்ல ஒரு ரெண்டு மண் நேரோ வெச்சுன்னிந்துட்டு அதுக்கப்பறமா எடுத்து கட் பண்ணி கொஞ்சூண்ட ஆயில் ஊத்தி அதுலியே உப்பு பெப்பர் போட்டுட்டு அ சில்லி பவுட்ரு போட் டு இந்த பன்னீர வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துறோ ஏனா அப்பதா அது டேஸ்ட்டே குடுக்கு பன்னீர் தனியா அப்டே சமையல்லே போட்டா பன்னீர் கொஞ்சோ சப்புனு இருக்கிற மாரி இருக்கு நம்ம அந்த உப்பு மெளகாத்தூள்லா போட்டா கொஞ்சோ சாப்பறதுக்கு நல்லா இருக்கு அத அது மாரி ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா தக்காளி ஆ அ முந்திரி பருப்பு ஊற வெச்சு அரச்சிருவ அரச்சிட்டு கொஞ்சூண்டு வெங்காய கட் பண்ணிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஏலக்கா ஆ போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த அரச்ச பேஸ்ட்ட வந்து அதுல ஊத்திற்றோ ஊத்திட் டு மெளாகாத்தூளு உப்பு மஞ்சாத்தூள் அப்பறம் சீரகத்தூளு இதெல்லா போட்டு நல்லா கொதிச்சி எண்ணெ பிரிஞ்சு வரமோது அந்த பன்னீர எடுத்து போட்டுற்றோ போட்டுட்டு சப்பாத்தி நாண் இது மாரி ரெடி பண்ணி ஆ குடுத்துருவே
சூப்பர் சூப்பரா சொன்னீங்க நானு ட்ரை பண்ணி பாக்ற ஆனா இந்த இந்த பால் வந்து திரிஞ்சு போது நம்ம வாய்ங்ன்டு வரோ அ இப்ப வெயில் க காலத்துல வந்து ஒரு ஒரு நாள் ஃபிரிட்ஜு வந்து ஒர்க்காவ மாட்டேந்து அதுவா நின்னுத்து ஆட்டாமேட்டிக்கா இப்ப அ ந்த பால் நம்ப இது கொஞ்சொ காசதுக்கு அப்பறோ திரிஞ்சு போது அதல்ல செய்லாமா அந்த மாரி
இல்ல அது மாதிரி செய்க்கூடாது அது பால் கெட்டு போயிச்ன்னா அது ஆ கெட் ட்டுப்போன இது ஆய்ருதா அதனால அந்த இதுல செஞ்சா வந்து ஓடம்புக்கு நல்லதில்ல ம் அப்ப அப் டே நம்ம செஞ்சாலு அது ஹாடா இருக்குது நா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாத்த நம்ம பால்ல செய்ற பன்னீர் வந்து சாஃப்ட்டா இருக்கு அ நம்ம அந்த மாதிரி திரிஞ்ச பால்ல வந்து பண்ணி பாத்தா ஆ வருத்தா கூட அது வந்து ரொம்ப ஹாடா இருக்கு ம் அ டிஃப்ரெண்ட் தெரியுது இதுக்கு அதுக்கு டி ஃப்ரெண் தெ து
சேரிங்க சேரிங்க சூப்பரா சொன்னிங்க ம் வேற என்ன செ ய்வீங்க பசங்க என்ன வேற விரும்பி சாப்டுவாங்க வீட்ல
அ வெங்காய சமோசா புடிக்கு அத செஞ்சி குடுப்ப நானே அது அத ஷீட் ரெடி பண்ணி நானே செஞ்சி தருவ ஆனா எல்லா வேலதா எஃபக்ட்டே எடுக்ற வேலதா சரி வெளில வாங்குற த விட அது ஆயில் அதிகமா இருக்கு டஸ்ட்டு படியிது வெளில விக்கிறவங்க அதுனால இல்ல மைதால பண்ணிர்க்க கோதும்மாவ்லயு இப்போ ஒரே ஒரு டைம் தா பண்ண ஆ ரெண்டுத்துக்கு இல்ல கோதுமாவ் கொஞ்சொ நார்மலா தா இருக்கு அ மைதா மாவுல சாப்ட்டு பழகிட்டு கோதும்மாவ் கொஞ்சொ டிஃப்ரெண்ட் தெரிய்து ம் நீங்க என்ன ஒரு ட்ரை பண்ணிர் கீங்க இந்த மாதிரி
நானு இந்த லாஸ் பிரியாணி அந்த மாரி ஐட்டந்தா இந்த எண்ண ஐட்டம்னா எனக்கு செய்யவு தெரியாது நா செஞ்சது இல்லே அவ்ங்க எங்க பசங்களுடைய அத்தைங்க தா எடுத்ட்டு வருவாங்க பலகாரொ அப்றொ வந்து லவா லட்டு் லவா லட்டு கூட எனக்கு செய்ய தெரியாது ஆனா செய்யத்துக்கு எல்லாமே இது பண்ண ஆனா செய்ல அவுங்கதா எத்துனு வந்து குட்த் துர்றாங்கல அதனால நா செய்யற்தில்ல சாப்பாடு விஷயத்துல எல்லாமே செய்வ சாப்பாடு பசங்களுக்கு என்னென்ன தேவ ஸ்னாக்ஸு கல்ல இது பண்றது எல்லாமே தருவ ஆர்கானிக்கா எதுவ்மே கடைல வாங்க்கூடாதுன் சொல்லி நெனப்பே ஆனா எ த இதெல்லா அந்த இப்ப சமோசா அதெல்லா எனக்கு செய் தெரியாது செஞ்சாலு ஒழுங்கா வரமாட்டன்துங்க
இல்ல நானு ஃபோன பாத்துதா கத்துக்குன ஃபோன பாத்துதா ட்ரை பண்ண
ட்ரை பண்ணிர்க்க நானு பசங்க சின்ன பசங்களா இருக்கம் போது ட்ரை பண்ணிர்க்க ரொம்ப ஹாடா வ ரா மாரி இருக்குது அது உள்ள அந்த பொருள் வேற வெக்க முல்ல வெச்சாலு பிச்சிக்கினு வந்துர்து எனக்கு அது தெரிய்லங்க அதனால விட்டுட்டங்க
அந்த ஷீட் வந்து நம்போ தவாமேல போட்டு எடுக்குறோ ல்ல அப் பொ கொஞ்சொ சாஃப்ட்னஸ் வந்துரு ஆ அத நம்பொ எக்ஸ்ட்ரா செஞ்ச ஷீட்ட வந்து ஃப்ரிட்ஜுல வெச்சிட்டு நம்ப எடுத்து அப்டே செஞ்சோன்னா பீச்க்கு அது நம்ம கொய் நே தவா மேல சூடு பண்ணா அந்த சாஃப்னஸ் வந்த்ரு அந்த இது ஷீட்டு அதக்கப்றோ ஸ்டஃபிங் பண்ணி எண்ணெய்ல போட்டா பிய்யாது ம் நானா இந்த மாதிரி பண்ணிட்டு திருப்பியு இந்த மாரி பண்ணிர்க்கே அஞ்சே
சொல்றீங்களா இன்னொரு வாட் ட்ரை பண்ணு கோதும மாவுல சொல்றீங்களா இல்ன்னா அது எப்டி இருக்கு ஏன்னா கோதும மாவு நல்லதுல்ல பசங்களுக்கு மைதா மாவ குடுக்குறதுக்கு அதனால சொல்றீங்களா
ம்
சாப்பாத்திக்கி பூரிக்கி மாவு பெசைற மாறியா
ஆமாங்க அதே மாதிரிதா பெசயனு பெசஞ்சி
பெசஞ்சிட்டு ம்
ஆ ஒரு உருண்ட ரெண்டு உருண்ட தேய்ச்சி வச்சிட்டு தனி தனியா வச்சிட்டு அந்த ஷீட் மேல வந்து கொஞ்சோ ஆயில் தடவீட்டு அதுக்கப்றோ மாவ எடுத்து தூவிக்கணு ஏன்னா இன்னொரு ஷீட்டு அது மேல வைக்குறோல்ல அப்ப அது ஒட்டாத இருக்கறதுக்கு சோ
ஒண்ணு ஊ இது பா எதுனால அப்டியே அடுக்கி வஸ்ட்டு அதுக்கப்றோ அது உள்ள சஃபிங் அந்த இது உள்ள வச்சிட்டு மூட்றதுனால சொல்றீங்ளா
ஆமா நம்போ தனித்தனியா ஷீட் ரெடி பண்றதுக்கு லேட் ஆவு ன்றதுனால ஒரு நாலஞ்சி ஷீட்டு ரெடி பண்றதுக்கோசோ அது ஒண்ணுக்கு மேல ஒண்ணு மேல எண்ணெ வச்சி மைதா மாவு போட்டு அப்டி வச்சிட்டு மொத்தமா ஷீ
வெங்காயல்லா போட்டு செய்றாங்கல்ல அது என்னென்னல்லா போடுவாங்க வெறு வெங்காயோ
வெறு வெங்காயம் மெளகா தூளு
உப்பு அப்றோ இது உருளக்கெழங்கு அந்த மாரிலா எது
அது ஆ இல்ல உருளக்கெழங்கு எங்க பொண்ணுக்கு வந்து வெங்காய மட்டுந்தா புடிக்குன்றதுனால நா வெங்காயோ இல்லாட்டுனா முட்டகோசு இதுலதா செய்வே உருளக்கெழங்கு அவளுக்கு அதுல போட்ட புடிக்காது ஆமா ஆ லைட்
எண்ணெ ஊத்தி ம் சொல்லுங்க செய்முறை
ஆ
ம்
லைட்டா எங் எண்ணெ ஊத்தி எண்ணெ ஊத்தி இது பண்ணி லைட்டா எண்ணெ ஊத்தி வெங்காயோ முட்டகோசு இதெல்லா போட்டு வதக்கிட்டு அதுக்கப்றோ எடுத்து இது பண்ணிக்கலா
ம் ஆற வச்சிட்டு அதுக்கப்பறோ எடுத்து அந்த அந்த நம்ம திரட்டி வச்சிருக்கோம்ல அது உள்ள வச்சி அத அப்டியும் க்ளோஸ் பண்ணிர்ணு அப்டி
ம் ஆமா ஆமா ம் அது க்ளோஸ் பண்றதுக்கு மைதா மாவு இல்ல கோதும மாவு ஆ கொழையா இது பண்ணிட்டு ஒட்டுறதுக்குகோசோ பேஸ்ட்ட் மாதிரி
ம் ம் ம் ம் அது மைதாமாவ வந்து தண்ணில கரச்சிக்கணுமா கொஞ்சோண்டு
ஆமா அப்பதா ஓட்டு அது
ம் ம் அத க்ளோஸ் பண்ண ம் செரிங்க நா ட்ரை பண்ணி பாக்குறே மைதாவு இருக்கு கோதுமையு இருக்கு செரி ட்ரை பண்ணி பாக்குறே இன்னக்கி மதியோ ஏன்னா அவனுங்க ஸ்நாக்ஸ் சோ நா வந்து இந்த கல் ஐட்டோ அந்த மாரி தா குத்தறே ராகி ராகி அப்புற வந்து கேழ் வரது அந்த கொழுக்கட்ட சொல்லுவாங்க வத்தீங்களா அது இல்ல ராகி புட்டு அப்றோ அந்த மாதிரிதா ரெடி பண்ணி தரே
ஆ
அதனால சொல்றே
அய்யோ இவங்க இன்னு அந்த அது இவ்வளவு பெருசாய் கூட அதெல்லா சாப்பட மாட்டமாட்டேன்டிறாளுங்
அவங்க அப்பத்தல இருந்து பழகிருக்கனுங்க அப்பதானே அவங்க சாப்பிடுவாங்க அங்க என்ன சாப்பிற்றாங்களோ அதுதானுங்க ம் இன்னைக்கு சின்ன வயசா இருக்கு மெரட்டி சாப்ட வச்சிற்றோ அப்புற நாளைக்கு அவங்க இஷ்டம் தானுங்க ஓகேங்களா அவங்க இஷ்டம்தானே அவங்க சொல்லறதா நம்ப கேக்குற மாரி இருக்கு
ம்
கொஞ்ச வளர்ந்துட்டாங்கனாவே அவங்க சொல்றதுத நம்ப கேக்குற மாரி இருக்குது
ஆமா நம்ம சொல்றது எங்க கேக்குறாங்க
ஆமா எனக்கு இது வேன்னா இது வேணு
ம்
அந்த மாரி இருக்கு என்ன பண்றது
மத்திய சாப்பாடு ரெடி பண்ட்டீங்களா
ம் சாப்பாடு வடிச்சுட்டே
அ
கேரட் பீன்சு பொரியல் பண்ணிர்க்கே முட்ட ஊத்தி
ஆ
மீன் வாங்கின்னு வந்து கிளீன் பண்ணி வச்சிருக்கே
ஆ
அதுக்கப்பறோ கீர வந்து தோட்டத்துல பறிச்சுன்னு வந்து வெச்சுட்டு வந்திருக்கே
ஆ
அத ஆஞ்சி கொழம்பு வச்சில்லாமா இல்ல வந்து நைட்டுக்கு வந்து மீன் கொழம்பு வச்சுக் கலாமான் யோசிக்கிறே கீர ஃப்ரெஷ்ஷா பறிச்சுட்டு வந்தே சிறுகீர அர கிற ரெண்டுமே
ஆ
அதுல பருப்பு போட்டு இல்ல சும்மா ஒரு கடையல் மாரி போட்டு அவுங்களுக்கு கடையளுடைய பொறியல் கு டுத்ததா நல்லா சாப்புடுவானுங்க சும்மா ஒ அ கீர பறிச்சிட்டு வந்து நல்லா கிளீன் பண்ணி க பண்ணி வச்சுட்டு சுமார எண்ணெ ஊத்தி வெங்காயோ கல்லப்பருப்பு அப்புறோ வந்து காஞ்ச மளகா ஆ பூண்டு இதெல்லா தட்டி போட்டு அதுக்கு அப்பறமேட்டுக்கா அ இந்த கீரைய எத்து போட்டு ஒரு பத்து நிமிஷோ சிம்மலே வச்சு அப்டியே நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறோ தண்ணியிலேயே அதுலயே வெந்துரு பாத்தீங்களா வெந்ததுக்கு அப்புறம் தேங்கா போறதுந்தா போடுவோ இல்லன்னா அப்டியேத்துன் வந்து சாப்பாடு கூட வச்சாலே அவங் பெசந்து சாப்ட்டுப்பாங்க
ம்
அதா பருச்சின்னு வந்து வச்சிருக்கே இனிமேல் செய்யணு அத
ம்
இல்லையா மீன் கொழ்ம்பு ரெண்டுதுல எதாச்சு ஒன்னு ம் சேரிங்க தோழி அடுத்த கால்ல இனைவோ இனைவோம் தோழி நன்றி தோழி